ஹலோ ஆ செல்லுங்க
வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நண்பா நீங்க எப்டி இருக்கீங்க எந்த தலைப்புல த அ சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்ட
இன்னிக்கு என்ன இன்னிக்கு எங்களுக்கு பூரி நாங்க சாப்ட்டோ நீங்க
நானா இட்லி சாப்ட்டே
இட்லி சாப்ட்டீங்களா செரி ஓகே எந்த தலைப்புல பத்தி பேச்லா உங்களுக்கு எதாது ஐடியா ஏதாது இருக்கா
இல்ல நீங்களே சொல்லுங்க பரவால்ல எந்த டாபிக்னு சொல்லுங்
என் சேரி உங்களுக்கு பிடிச்ச வளையாட்டு என்னான்னு சொல்லுங்கப்பா உங்களுக்கு கேம்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு ஏதாவது ஒரு புடிச்ச கேம்ஸ் சொல்லுங்க உங்களுக்கு எந்த கேம் புடிக்கு ஸ்கூல்ல எல்லா நீங்க எதா ம்
அப்புறோ அந்த எ மூவி
ஓகே அனிமி வந்து ம் அ மூவிஸா வாட்ச் பண்றதா இல்ல கேம்ஸ் வெளாடுவீங்களா
இல்ல வாட்ச் பண்ணுவே
ஓகே வாட்ச் பண்றது இ நா இ நா வா நா வாட்ச் பண்ணனது இல்ல பாத்துருக்கே ஃப்ரெண்ட்ஸ் யாரா வாட்ச் பண்ணமோது ம் தம்பில்லா வாட்ச் பண்ணமோது ஆ பாத்துருக்கே அதுனாலதா சொல்றே ஆனா அனிமஸ்லா ஒரு அதுவு ஒரு வெப் சீரீஸ் மாரி லாங்கா தானே போகுது எல்லா மூவிஸ் லா த்ரீ ஹார்ஸ் ஃபோர் ஹார்ஸு அப்டின்ல்லா ஆ போகுது இப்பல்லா சீசன் சீசனா போகுது ஆமா ஓ சுமே எல்லாருமே பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க வெப்சீரீஸ் மாரி இல்ல
ஆ ஆமா எல்லாருமே பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப எது கொஞ்சொ ட்ரெண்டிங்கா இருந்ச்சா அத இன்ஸ்டால கொஞ்சோ அதனால எல்லாரு பாக்க ஆரம்பிச்சுடாங்க
ம் ஆமா ஆமா எல்லாருமே அனிமிஸ்ல்லா பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க
ஆமா நீங் நீங்க பாக்க மாட்டீங்களா
நா எனக்கு இது வரைக்கு பாத்ததில்ல ஆ இது எப் ஆமா அது எப்டி இருக்கு தெரில நா இன்னு பாத்ததில்ல அனிமி எல்லா
எ நல்லாதா இருக்கு
நல்லா இருக்கு எல்லா அந்த ஹிஸ்டாரிக்கல் மூவி மாதிரிதா இருக்கு போல இருக்கு நம்ப சீரீஸ்ல எல்லா வெ வெப் சீரீஸ்லா பாக்குறோல
இ அந்த மாரி இருக்கு ஆனா கொஞ்ச டிஃப்ரெண்டா
உங்களுக்கு ஏதாது உ புடிச்ச அனிமி உங்களுக்கு புடிச்ச அனிமி கேரக்டர் யாரு எதாது ஒரு
என் இட்டாச்சி
ஹிடிட்டாச்சு ஆமா ஹிடிட்டாச்சு கேள்விப்பட்ருக்கே அப்புறோ வேற ஏ
வேற நா வந்து நரேட்டோ பாப்பே
ஆ நரேட்டோ ஓகே ஓகே ம்
கேள்விப்பட்டிருக்கீங்களா
இந்த கேரக்டர் கேள்வி பட்டுருக்கே அ இது கேள்விப்பட்டது இல்ல அனிமி மூவில ஆ நரேட்டோ கேள்விப்பட்டிருக்கே அதுல நெறைய ட்டிஷர்ட்டு அதெல்லாமே வர்ந்துருக்குல ட்ரெண்டிங்ல இருக்கு
சோலோ லெவலிங் செம்மையா இருக்கும் நீங்க வேன பாருங்க ரெண்டு சீசன் தான் வந்திருக்கு
ம்
அது வந்து எப்டின்னா அவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு எந்த பவருமே இருக்காது
ம்
திடிருன்னு ஒரு நாள் வந்து அவனுக்கு ஒரு பவர் வரும் அவனக்கே தெரியாது அதுக்கப்றம தா அத பத் தி அவனுக்கு தெரியும்
ம்
அந்த கான்செப்ட்டது அது நல்லாருக்கு செகெண்ட் எப்சோட்லியே இன்ட்ரஸ்டா ஸ்டார்ட் ஆயிடு
ஓகே சோலோ லெவலிங்
ஆமா சோலோ லெவலிங்
ஓககே ஓககே இந்த ஸ்பைட்ர் மேனுக்கு பேட்மேனுக்லா திடீர்னு ஒர் நாளு ஒரு பவர் வருமே அந்த மாதிரியோ இது
அந்த மாரி ஒரு பவர் அவுனுக்கு அவுனுக்கு வந்து ஒரு இது மாரி இப்போ நீங்ளோ நானு சண்ட போடுறோ வெச்சீங்ளே இப்போ நா அதுல ஜெயிச்சிட்டு உங்கள என்னோட இதுவா இதுவா மாத்திப்பே அப்டியே நீங்க வந்து எனக்கு ஒர்க் பண்றா மாரி
ஓகே
ஆ உங்ளோட நீங்க எறந்துட்ட எழுந்டுவீங்க ஆனா நீங்க அந்த உங்ளோட ஆ உள்ளோ ஒண்ணு இருக்குல்ல அத வந்து நா எடுத்துக்குவே அந்த அனிமில அத எட்த்து அவனோட பவரா அத யூஸ் பண்ணிப்பா
ஓ அந்த அவுங்ளோட பவரா யு எடுத் அவுங்க இன்னு கொஞ்சோ பவர் ஆயிடுவாங்க
ஆமா
ஓகே ஓகே அந்த அனிமி
ஆ அப்றோ வந்து இந்த மணிஷ்ல பாத்ருக்கீங்ளா
ம் மணிகயிஸ்டமா
பாத்யிருக்கீங்ளா
ஆ பாத்துருக்கே
ஓகே சுட் கேம்
ஸ்விட் கேம் ஏதோ ஒரு ரெண்டே எபிசோட பாத்தே நானு எல்லாருப்பே நடுவுல ஒரு வாட்டி பாத்தே லாஸ்ட்ல அந்த எண்டு கேமா அதுல ஏதோ பாதிதா பா ஆ மேரு நெறைய பேரு ஒரு பாப்பா கூட ஒன்னு பொறக்குது இப்பே ஏதோ ஒரு இதுல பாத் தே லாஸ்டோ ஃபைனலா
ஆமா ஆமா ஃபைனல்
ஆ அது என்டிங் நா பாக்ல ஆனா நடூவ்ல்ல பாத்தே கீ வந்து அதுலேமே ஒரு வெக்கிறாங்ளே ஒரு டிர்க்கு அந் கீ ரெண்டு கீ போட்டாதா அந்த கீய தெறக்கு ஒருத்திரு கிட்ட ஒரு கீ இருக் கு இன்னொருத்தருக்கிட்ட இருக்கு அப்ப ரெண்டு பேர்ல அது ஒருத்
யாராச்சு ஒத்தருக்குதா அது ஆமா விட்டு குடுத்துதா அத
விட்டு குடுத்துதா அது அந்த கீய ஓபன் பண்ற மாதிரி இருக் கு அந்த மாரி அது வரைக்கு நா பாத்த அதுல
அ அப்றோ இதுவு நல்லாருக்கு அந்த ஸ்டாண்டடு திங்ஸ் பாத்ருக்கீங்களா
ஸ்டேஜா பாத்ருக்க ஏதோ ஒரு ரெண்டு மூணு எப்பிசோட் பாத்ருக்க
ஸ்டாட்டிங் ஒன்னுமே புரியாது அப்றோ போக போக அதே அடிட் ஆயிடுவீங்க அப் சமையாயிருக்கு
ஓகே அது இப்போ வந்திருக்கோ ரீசன்டா அது எப்பிசோடு
ஆமா இப்ப வந்து லாஸ்ட்டு சீசன் சீசன் ஃபைவ் வந்துச்சு அத்னால் வந்து கொஞ்சோ ட்ரெண்டிங்ல நின்னுச்சு
ஓகே ஓகே ஸ்டேஞ்சர் திங்ஸ் அனிமி ஆ இப்பல்லா அதுலா எல்லாருக்குமே இப்ப அனிமீன்றதுலா இப்ப ரீசண்டா வந்ததுல்ல ஒரு ஃபைய் டு சிக் ஸ் இயஸ்சாதா அதோட எல்லாருக்
இல்லல்ல தெரிஞ்சிது வந்து ஃபைவ் டு சிக்ஸ் இயசா இப்பதா தெரிய ஆரம்பிச்சிது எல்லாருக்கு ஆனா அது வந்து டூ தௌசண்ட் டூ த்ரீ அந்த மாரி டைம்லே வந்துச்சி
ஆ நம்ம அந்த அளவுக்கு அத பாத்தது இல்ல
இருகலா ஆமா அது கொஞ்ச இன்ஸ்டால கொஞ்ச ட்ரெண்டிங் கானதுனால அது எல்லாரு பாக்க ஆரம்பிச்சாங்க அப்பற ஜில்த்து ரைசன் அனிமி
ம் அணிமி ஓகே ஓகே கொரியன் சீரியஸ்ல்ல ஒரு ஒரு டைம்ல எல்லாரு பாத்தாங்க இல்ல இப்பயு கூட அது பாக்குற ஒரு ஃபேன் இருக்காங்க போல இருக்கு கொரியன் சீரியஸ்ல எல்லா
ம் ஆமா என்னோட சிஸ்டரு சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு கொரியன் சிரியஸ் எல்லா அப்டின்னு
அதா நா சொல்றனே கேர்ள்ஸ் தா பாப்பாங்க அதிகமா அதா ஏன்னா அதுல வந்து பசங்க கொஞ்ச எஸிட்டிக்கா ஸ்டைலா இருப்பாங்களா அதுல அதனால வந்து கேர்ள்ஸ் அத லைக் பண்ணணு அந்த கொரியன் சீரீயஸ் னா
ஓகே ஓகே அதனாலதா அவங்க லைக் பண்ணுவாங்களோ
ஆமா ஆமா ஏய நீங்க ஏதோ மூவி பாக்குற பழக்க எல்லா இருக்காதா
அ பாப்ப மூவிஸ் எல்லா நா பாப்ப பர்டிகுலரா எந்த மூவிஸ்ன்னு கிடையாது பாப்ப மூவிஸ்லா நெறைய பாப்ப
நீங்க யார் ஃபேன் நீங்க
ஃபேனெல்லா யாரு இல்லப்பா அ அப்டினு இல்ல அவங்க யாரு இல்ல பாப்ப ம் சென்ட்ரல ஆமா நீங்க
ஆ தல ஃபேன்
தல ஃபேன்னா ஓகே ஓகே இப்போ
ஹீரோவோ யாரு பிடிக்காதுன்னு சொல்றீங்க அப்ப ஹீரோயுன்னு சுத்தமா பிடிக்காது
ஆமா புடிக்காதுன்னு இல்ல புடிக்கு எல்லாருமே உங்களுக்கு யாரு ஹீரோயின் பிடிக்கு தலஃபேன்னு ஹீரோயினு சமந்தா ஓகே ஓகே இப்ப தலப்பட லாஸ்ட்டு என்ன பட வந்துச்சு
குட் பேட் அகிலி
ஓகே ஆனா ந நெறைய பட இப்ப அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரீசெண்டா ஹிட் குடுக்குறது இல்லல்ல
நெறய பட வரல ரீசெண்ட்டா இருக்கிறத விட வரல மூவிக் அவ்ளதா
ம்
அவ அவரு வந்து ப்ரேக் எடுத்துக்டாரு ஒரு டூ இயர்ஸ் மூவி எதுவு வரல ஏன்னா கார் ரேஸ்லா இது பண்றாங்கள
இப்ப நெறையா அதுல ஆக்டிவா இருக்காங்க முன்னாடி அதுல ஆக்டிவா இல்ல அ இப்ப அதுல நெறைய ஆக்டிவா இருக்குன்றதால அவங்க இதுல கான்சன்ட்ரேட் பண்றாங்க போல இருக்கு இப்ப எனக் இப்பல்லா மூவிஸோட ட்ரெண்டே வேற மாறிடுச்சு தெரியுமா
ஆமா இப்பல்லா வந்து ஆக்டர்லா வந்து அவ் ளா வந்து வர நல்ல மூவியா தர மாட்றாங்க இப்ப புதுசா வராங்க பாத்தீங்ளா அவங்க இது அவங்களோட கான்செப்ட் அவங்களோட கதலா நல்லாருக்கு அவங்க செலெக்ஷன் பண்ற கத இந்த ப்ரதீப்பு
ம்
அ இவவுங்குள்துலா கொஞ்ச நல்லாருக்கு
ஆமா இப்போ எல்லாரு வேற வேற புதுசா வரவங்களோட மூவிலா இப் இப்போ இதுவாக ஆரம்பிச்சிருச்சு இப்ப டேரக்ரோட அ ட்ரெண்டிங் போல இருக்கு டேரக்டர் நடிக்கிற மூவிலா வருது அவங்ளலா எல்லா டேரக்டருமே இப்ப நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்ள செல்வராகவன் வந்துட்டாங்க அ ஆமா செல்வராகனு வந்துட்டாங்க அப்ற வேற யாரு இப்ப கூட நெறைய பேர்லா வந்துட்டாங்க ம் ம் நெறைய ரோல் ப்ளே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப அவுங்ளோட மூவிஸ்தா நல்லா தெரிய ஆரம்பிக்கிது
ஆமா
சிங்கரு டேரக்ட்ரு ப்ரொடியூசரு எல்லாருமே இப்போ மூவி லைன்க்கு வந்துட்டாங்க நடிக்கறத்துக்கு
நீங்க சாங்கலா கேப்பீங்ளா
ஆ கேப்பே சாங்ஸ்லா கேப்பே
ஓ எப்டி குத்துபாட்டா கேப்பீங்ளா இல்ல மெலோடி சாங்கா கேப்பீங்ளா
அ மெலோடி சாங்கா கேப்பே நீங்க
நம்பள்த எல்லாமே எல்லாமே மிக்ஸ் பண்ணி எல்லா சாங்குமு கேப்போ சாங்னாலே வைப்த்தா
ஓகே ஓகே எல்லா சாங்ஸ் எப் எ மியூசிக் ட டேரக்ட்ரு
ம்யூசிக் டேரக்ட்ரு எப்பமே அனிருத்
அனிருத் ஓகே ஓகே அ அனிருத் ஓகே அ
அப்ற வந்து வேற யார் சாங் ரொம்ப புடிக்குனா ஆவக் ப்ரதர்ஸ் அவங்களோட சாங் நல்லாருக்கு
யாரு
ஆவக் ப்ரதர்ஸ்
ஓகே அ
தெரியுமா
கேள்விப்பட்டதில்லயே என்ன பாட்டுன் தெரிலியே அதுல குத்து பாட்டா
இல்லல்ல எல்லாமே லவ் சாங் அப்ற ப்ரேக்ப் சாங் அந்த மார்தா இருக்கு நீங்க வேணா கேட்டு பாருங்க நீங்க அந்த சாங்லா கேட்ருப்பீங்க ஆனா இவுங்க
ம் எ இருக்கலா மே மேபி அது இருக் க்லா கேட்ருக்லா இவங்கதா என்ன பேர் சொன்னீங்க ஆராரா
ஆவக் ஆவக்
ஹாரக் ப்ரதர்ஸா ப்ரதர்ஸ்
அவுங்கதா ஒரு கால் தர ட்ரென்டிங்ல இந்துச்சு ரெண்டாயிரத்து பதினெட்லலா வந்து இவுங்களோட சாங்தா பீக்ல இருக்கு
ம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயா
ஆமா நீங் கேள்விப்பட்டதில்ல போலயே
நா கேள்விப்பட்டதில்லயே
அத நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க
ஓகே அ சர்ச் பண்ணி பாத்தா தெரியு அப்பறோ ஒங்களோட ம் ம்
அ ஒங்க மே நீங்க மேரேஜ் ஒங்குளுக் மேரேஜ் ஆயிருச்சு தான
ஆமா ஆயிடுச்சு கரெக்ட்டு ஆயிடுச்சு
ரீசண்ட்டா ஆச்சா இல்ல ரொம்ப நாளாச்சா
எனக்கு பாப்பா எயித்து படிக்கிறாங்க
ஒ எய்த்து அப்பனா ஒங்களுக்கு அந்த அந்தளவு தெரிஞ்சாது ஏனா லவ் பண்ற பசங்களக்லா தெரிஞ்சுருக்கு அந்த அவுங்க சிங் சிங்கிங்லா
ஓகே ஓகே அத கேட்டா மேபி அந்த பாட்ட யாராது
ஆ கேட்டா நீங்க ஆனா அந்த பாட்டு கேட்ருப்பீங்க
ஆமா இப்பதா எல்லா எடத்துலியுமே தே இதுலலா இன்ஸ்டா அதுலலா வந்துகிட்டே இருக்குல ஒங்குளுக்கு பேக்ரவுண்ட்ல மியூசிக் வந்துகிட்டே இருக்கு அனால சே ல ட்ரெண்டான சாங்ஸ் எல்லாமே நம்புளுக்கு அந்த மியூசிக் எங்யாது யாராது ஒரு இது பண்ணி போட்டுறாங்கல்ல
ஆமா ரீல்ஸ் பண்ணி போட்றாங்கல்ல
ரீல்ஸ் பண்ணி போட்டுறாங்கல அதனால அ தெரிஞ்சுச்சு நம்புளுக்கு ஒரு டைம் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் நா உங்ளுக்கு கால் பண்ணுறே ஓகேங்ளா ஆ ஓகேங்க ஆ ஓகேங்க தேங்க்ஸ்